ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கங்க
வணக்கங்க என்ன பண்றீங்க
மதியோ சாப்பாடு சாப்ட போறங்க
மதிய சாப்பாடு ஓ டைமிங் பாத்துதான் கரெக்டா சாப்பிடுவீங்களோ ஒ ரெண்டு மணி ஆயிருச்சு ஆ இப்ப சாப்பாடு சாப்டுங்க
ஆ அதே சாப்பாடு சாப்டனு ஒரு டுவண்ட்டி மினிட்ஸ்ல சாப்டுருவன்
டுவெண்டி மினிட்ஸ்ஸா பரவால்லயே ரொம்ப சீக்கிரமா சாப்பிடறீங்ளே
சீக்கிரமா சாப்பிடறனா அப்ப நீங்கெல்லா எவ்ளோ நேரோ சாப்பிடுவீங்க
நா எல்லா ஒரு அஞ்சு நிமிஷோ சாப்டுவன் அவ்ளதா இருவது நிமிஷோ த்துகுனா சா ஒரு பெரிய ஒரு பெரிய மந்திதா சாப்டுவாங்க இருவது நிமிஷோ
அப்டியெல்லா கெடையாது டுவெண்ட்டி மினிட்ஸ்ல சா சாப்ட போறேன் அப்டிங்கற மாரி நா சொன்ன மேக்சிமம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நா சாப்டறக்கூடிய டைம் ஃபைவ் மினிட்ஸ்ல்லா சாப்ட முடியாது என்ன சொல்றது ஃபாஸ்டா சாப்ட மாட்டன்
நானெல்லா ஃபாஸ்ட்டா சாப்டுருவேன் சைனாக்காரங்கல்லா ஹாஃப்னவர் டு தேர்ட்டி மினிட்ஸ் டு பார்ட்டி மினிட்ஸ் சாப்டுவாங்களா அப்டியே ஃபர்ஸ்ட்டு சூப்ல ஆரம்பிப்பாங்க சூப்ப குடிச்சுட்டு அதுக்கப்றோ வெஜிடபிள்ஸ் ஐட்டம் சாப்ட்டு மீட் இத சாப்ட்டு அதுக்கப்றோ லாஸ்ட்ல ரைஸ்ச சாப்டுவாங்க
அந்த அளவுக்கு வெரைட்டீஸ் எல்லா கெடையாதுங்க அந்த அளவுக்கெல்லா வெரைட்டீஸ் எல்லா நம்மளால சமைக்க முடியாது டைமு இல்ல அந்த அளவுக்கெல்லா பெரிய செஃப் கெடையாது
ம் தோசய எட்றா தக்காளி சட்னிய அரடா முட்டறக்கா
அதிகமா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தக்காளி சட்னி தோச, இட்லி தக்காளி சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி இந்த மாரி அதிகமா வீட்ல இருக்கு அதெல்லா குயிக்கா சமைச்சிடலா வீட்ல
ஆமா இப்ப திடீனு வந்து மாவு பேன் பண்ட்டாங்கனா தோச மாவு நெறயா பேருக்கு என்ன செய்யறதுனே தெரியாது அன்னைக்கு நாள்ல வாரத்ல எப்டி பத்து டிஷ் தோசதா எப்டுறா அந்த தோச இட்லி
இட்லி இல்ல இட்லினா நைட்டு தோச இந்த மத்தியான நேரத்துலதா கொஞ்சோ சாப்பாடு அப்டிங்கிற மாரி சாப்டுவாங்க அதிகமா யார் வீட்ல கேட்டாலு தோச தோச ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கனா பாய்ஸுக்கெல்லா அதிகமா தோசைதாங்க புடிக்குது
புடிக்கு சாப்டுறோ சமைக்கறவங்க கை போய்டுமே நா எல்லா பத்து தோச சாப்டுவேன்
ஆளுக்கொரு பத்து தோச அப்டினா வீட்ல நாலு பேர் இருக்காங்க அப்னா நாப்பது தோச
எல்லாரு அவ்ளோ சாப்ட மாட்டாங்க நா எல்லாருமே நாப்பது பத்து சாப்ட மாட்டாங்க நா நல்லா சாப்டுவே பத்து தோச தா மத்தவங்களா ரெண்டு சாப்டுவாங்க ஒன்ர சாப்டுவாங்க ஒன்ர சாப் அறவங்கல்லா பாத்த எனக்கு பாத்தா சிரிப்பா இருக்கு இவங்களா எதுக்கு சாப்புறாங்க ஒன்ர தோச ரெண்ர தோச ஒரு ஒரு ஆஷியூஸ்வல் ஒரு நார்மலா ஒரு மூணு தோசனா சாப்டணுல்ல
ஆமாங்க நார்மலா ஒரு மூணு தோசயா சாப்டணு
ஒன்ர தோச சாப்பிறவங்கல்லா பாத்துருக்கீங்களா
ஆ சாப்ட்ருக்காங்க நானே காலேஜ் படிக்கும் போதுலா ஒன்ர தோசதா சாப்பிடுவாங்க இப்பதா கொஞ்ச ரெண்டு மூணு தோச அப்படிங்கறதும் சாப்பிடுற மூணு தோசக்கு மேல சாப்பிட முடியாது என்னால
ஆஹ நா நல்லா சாப்டுவ நல்லா விளா விளாடு னால நல்லா சாப்டுவ நான ஈவினிங் ரவுண்டுக் போயிட்டு ஃபுல்லா அது இதுவு விளாடுவணுவோ சோ அதுல பாடி நல்லா டீஹைட்ரேட் ஆயிடு சோ அதனால இறங்கன எனர்ஜி ஏத்தணுல
நல்ல விஷயந்தாங்க சாப்பறது நல்ல விஷயந்தா இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இந்த மாரிலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல விஷயந்தா அ ஹெல்த்தியான ஃபுட்டு
அதே மாரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாடிக்கே ஒரு ஒரு கெப்பாசிட்டி ஃபுட்டு தேவப்படு இவ்வளதா இந்த லிமிட் குள்ள சாப்புணு இவள சாப்டா போது நம்மளுக்கு நம்ப நம்மப கிட்ட சொல்ல கூடாது அது தெரியு இன்னைக்கி வந்து உன்னோட நீ ரெண்டு தோச சாப்ட்டா போது ஆ இன்னைக்கு நீ செஞ்சிரு நாளிக்கி ரெண்டு தோச போது ஒரு தோச போது இல்ல நீ செய்வே இல்ல உனக்கு தேவல்ல சாப்பாடு தேவல அப்ற சாப்ட்டுக்கோ இல்ல பத்துதா அப்டி எல்லா நம்ம பாடி நீட் பண்ரதா
ஆமா பிக்ஸ் பண்ணிருவா ங்க இதுக்கு மேல சாப்புட முடியாது சாப்பிடக் கூடாது அப்டிங்கிற மைண்ட செட்ல இருக்கு
அ ஒரு ஒருத்தர் என்ன பன்னுவாங்க நல்லா பசிக்கும்போது ரெண்டு தோச தா சாப்புணு இல்ல வெயிட்டு போட்று அப்டினு ரெண்டு தோச தா சாப்டுவாங்க பசியே இருக்காது அப்ப என்ன பண்ணாங்க மூண் நால் தோச சாப்ட்டா நல்லா இருக்கு அப்ப அதாது எப்ப தேவப்படுமோ அப்ப தேவப்படாம சாப்டுவாங்க
ஆனா அப்படி சாப்பிட கூடாதுங்க தேவ தேவையில்ல சாப்பிட முடியாம சாப்டுறது அப்டிங்கறது உடம்பு ஏத்துக்காது வாமிட்டிங் சென்சசன் அந்த மாரி எல்லா வரு
நா பசிச்சா மட்டு தா சாப்பிடுவ அது டைமிங் எல்லா பாக்க மாட்ட எப்ப பசிக்குதோ நானு மார்னிங்ல பாத்தா ஒரு பன்னெண்ரைக்கு பசிக்கு எனக்கு மார்னிங் எப்பமே சாப்ட மாட்டோ நானு ஓகே வா தூங்கிடுவன்ல அப் அப்புறோ மத்தியான சாப்பாடு மூணு மணி நைட்டு நைட்டு தூங்கிடுவேங்க அந்த மாரி மார்னிங்கு எப்டி பன்னெண்ற ஆயிடு சாப்பறதுக்கு ஸோ அவளதா ஆஃப்டர்நூன் முடிஞ்சிச்சு நைட்டு வந்து ஒரு எயிட் தட்டிக்கி டின்னர் டைம் வரு சோ அப்போ போய் சாப்டனா அவ்ளோதா நல்லா நல்லா ஒரு நல்ல டைம் நா டைம் குடுக்கறே என்னோட ஆ ஜி- ஜீர்ண நல்லா ஆறளவுக்கு நா ஒரு டு எயிட் அவர்ஸ் டென் அவர்ஸ் நல்லா டைம் குடுக்கறனால நெக்ஸ்ட்டு நா சாப்டும்மோது நல்லா சீக்கிரோ டைஜிஸ்ட் ஆயிடு அந்த அந்த ஒரு இஸ்யூ இருக்காது மார்னிங் டைம் ஆயிட்ச்சா மார்னிங் டைம்ல மோஸ்லி ப்போ ஷிஃப்ட்டு முட்ஞ்சு வந்தோனே சும்மா வாக் பண்ணுவே இல்ல ஜாக் பண்ணுவே எதோ நம்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன எக்சசைஸ் அவ்ளோதா
இல்ல நல்ல விஷ்யங்க நல்ல பழக்கோ மோஸ்ட்லி பாத்தீங்கனா நைட் ஷிஃப்ட்தா இருக்குங்ளா
இல்ல நாங்க ஃபுல்லாவே நைட் சிஃப்ட்டுதா இருக்கு அது யு எஸ் கம்பெனி சோ அவ அங்க எழம் போதுதா நம்ம இங்க எழ முடியு
ஆமங்க
அதனால
மோஸ்ட்லி அப்ப அவுங்களுடைய என்ன சொல்லுவே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறி இருக்கு
ஆ தூங்கறது மட்டுந்தா மாறிருக்கு பனோ அதுக்குனு காலைலியா சாப்ட முடியு ஆக்டிவிட்டி மார்றளகு அந்த அளவில்ல டைமிங் கொஞ்சோ சேஞ்ச் ஆயிருக்கு அவ்ளோதா
ம் ம் இருந்தாலு கொ
அப்டின்னாங்க எப்டி ஏலியனா மாறிடு ஆமா நாங்க மாறிடுவோ கொஞ்சோ நாள்ல வந்து அப்டியே வ-வவ்வாலா மாறிடுவோ எனா நைட்ல தான வேல செய்றோ அப்டியே வேம்பியரா மாறிடுவோ பசிச்சா ரத்தத்த குடிப்போ எ மாறிடுவல்ல நைட் சிஃப்ட்
ஊர்ல திருவிழா அந்த மாரின் சொல்லி எதாவ்து மோஸ்ட்லி
நெக்ஸ்ட்டு மந்த்து ஒரு நெக்ஸ்ட் மந்த்து வரு திருவிழா ன் எல்லாத்துர்லாம் புடிக்கு முஸ்லிம்ஸ்க்கு வந்தா வ ரம்ஜான் புடிக்கு இங்க கருமாரியம்மன் திருவிழா ஒன்னு வரப்போது இங்க அந்த தீயெல்லாம் மிதிப்பாங்க ஆமாமா நெக்ஸ்ட்டு மந்த்து வந்துரு நா இருப்பே இங்கதா இருப்பே சோ அதனால ஒன்னு இது இல்ல சும்மா ஜாலியா இருக்கு
ஆமாங்க எங்குளுக்கு பாத்தீங்கனா அந்த மாரி திருவிழா தாங்க புடிக்கு எனா அந்த மாரி கொதக் டிசைன் டிசைனா டிரெஸ்சஸ்சு என்னப் பாத்தீங்னா ஸ்டைல்ஸு இந்த மாரிலா நெறையாப் பண்ணிக்லாமில்ல அ வெளியப் போறது அ இந்த மாரி சான்ஸ் வந்து கெடைக்கு அதிகமா
ம் நல்லாருக்கும்
நல்லாருக்குங்க பாக்கறதுக்கு அ டிப் ஃபிரன்ட்டானா ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கு
ம் நல்ல ஒரு திருவிழானா நெறையப் பேரப் பாக்லா நெறையப் புது புது ஆளுங்க இருப்பாங்க டான்ஸ் பண்ணுவாங்க
கொழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஊர்லந்து எல்லார் மே வருவாங்க அந்த சமயத்துல எல்லாத்தையு பாத்து பேசலா புது புது விஷ்யங்கள் தெரிஞ்சுக்லா பாக்காத மூஞ்சிய கூட அந்த சமயத்துலப் பாப்பாங்க
ஆமா ஊர்ல இந்த மூ-மூலைல இருப்பாங்க அவுங்களா அன் அந்த டைம்தா ஊர்லந்து வந்திருக்கீங்களா க இப்ப ஊருக்காரந்தாங்க என்னயா சொல்ற நாப் பாத்ததே இல்லயா உன்ன அந்த மாரி
அந்த மாரி எல்
உங்கூர்ல உங்கூர்ல என்ன ஃபெஸ்டிவல் ரொம்ப சூப்பராருக்கு
எங்க ஊர்ல இந்த மாரி தாங்க மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் இந்த மாரி கிராமத்து சைட்ல பாத்தீங்கன்னா அது ஃபேமஸா இருக்கு இந்த இயர்லி ஒன்ஸ்சு பாத்தீங்கன்னா அ கடாயல்லா வெட்டுவாங்க பாத்தீங்கன்னா கோயில்ல
ஆசுலி கடலா வெட்டிட்டு சா ஃப்ரீா சாப்பாடு போடுவாங்களா எப்டி
ஆமாங்க ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்க ஏங்க கடா வெட்டிட்டு அ மணி வாங்கிட்டா சாப்பாடு போடுவாங்க
இல்ல இல்ல இந்த சைட்ல்லா கெடா வெட்டிட்டுலா அவங்க வீட்டுக்கு எத்துனு போயிடுவாங்க யோ நீங்க சாப்பறதுக்கு எதுக்க எங்கது வெட்னீங்க
அதாவது அவங்க வீட்டுக்கு கோயில் வந்து வெட்டிட்டம்ன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போய்யி அ சொந்த க்காரங்க தெரி தெரிஞ்சவங்க அந்த மாரி எல்லா அழைப்பு குடுத்து வர வச்சு விருந்து போடுவாங்கல்லங்
நா ஏதோ ஒரு இதுல பாத்தே யூடியூப்ல பாரும்போது பாக்கும்போது ஏதோ ஒரு ஊர்ல அப்டியே ஒரு தௌசண்ட் டன்ஸ் ஆப்ப மீட் காட் மீட் வந்து இது பண்ணுவாங்க எல்லாருக்கு குடுக்குவாங்க இப்படில்லா கேள்விப்பட்டா அது எந்த ஊர்லா தெரியல பட் அந்த மாரி பண்ணுவாங்க எப்டி மழ மாரி சாப்பாடு அப்படி இது பண்ணி வச்சிருவாங்க ஒரு இருபதாயிரம் பேரு ஐம்பதாயிரம் பேரு மதுர சைடுன்னு நெனைக்கிறே
இந்த யூடியூப்லல்லா நா பாத்திருக்கே நீங்க சொல்ற மாரி ஆ பெரிய என்ன சொல்றது அ நேந்து விட்டமா எல்லாருமே அங்க வந்து கெடா வெட்டுவாங்க எ சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கதா எல்லாருடைய சொந்தக்காரங்களு அங்கதா இருப்பாங்க
ஆமா ஆமா ஆமா வீட்டுல சாப்பாடு செய்ய மாட்டாங்களாங்க இந்த ஊருக்குதா போனோ எப்ப அந்த திருவிழா வரட்டு அந்த திருவிழால நா போகன்னு பாருங்க தம்பி நீங்க நா அவங்க சொந்தக்காரு நீங்க நா இவங்க சொந்தக்காரு கடைசி வரியு நீ யா சொந்தக்கா சொல்லயே ஆப்டியா சொந்தக்காராயா முக்கியோ சொன்னயா மாரி
அந்த மாரி நீங்க உங்களுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கெடைக்கு அந்த மாரி எல்லா போனீங்கன்னா
ஆமா நானா போனா ஈஸியா அட்டாச் ஆயிடுவே எல்லாருக்கூடயு
ம் ம் எப்படிங்க எ எப்டி நீங்க இந்த மாரி போய் பழகுனீங்க உங்க ப்ரெண்ட்ஸ் இந்த மாரி கூட்டிட்டு போய் பழக்
ஐயோ நாளா ரொம்ப தொல்ல பண்ணுவே ந சும்மாவே இருக்க மாட்ட பிட்டுக்கிட்டு பட்டு பிட்டுனே இருப்பே நானு சோ அதனால எதனா ஒண்ணு பண்ணிட்டேதா இருக்கு இப்பம் பஸ்ல போனாலு சரி நா இருக்கிற எடத்துல அவும் பப் கூட இருக்கிறவ பதர்னு இருப்பாய்ங்க இவ என்ன பண்ண போறா ஏது பண்ண போறா
எதாவா அட்ராசிட்டி பண்ணிட்டே இருப்பீங்களா
ஆமா ஆமா சும்மா எவனாது நோண்டிட்டே இருக்கணு ஏ என்னடா அவ கூப்புறா இவ கூப்புறான்னு சொல்லிட்டு பஸ்சுல யார்னே தெரியாது அவங்களுக்கு டாட்டா காட்டு அவ யார்றா அவ இந்த ஏதோ ஒரு படத்துல வர்ற மாரி என்ன மாம் நல்லா இருக்கீங்களா அந்த மாரி
இ யாருனே தெரியாம டாட்டா காட்டி அவங்க வந்து என்ன பண்ணுவ திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க யாரா இருக்கு இதே நம்ம நம்ம ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்கன்னா இவுங்களுக்கு டாடா காட்டிட் போறங்களே யாரு என்ன அப்டின்னு சொல்லி அவுங்க போய் வீட்ல சொல்ல அதுக் பெரிய சண்டையா கூட மாறிரு தெரியாத ஒருத்தருக்கு டாட்டா காட்னா
சும்மா இப்டி போறோல இப்டி போகுபோது யார்னா ப யார்னா பசங்க போனா வச்சுக்கோ ஆ வீட்டுன்ட வரே ஆ ஓகேடா ஆ வீட்டான் இவ என்னத்துக்கு வீட்டான்ட வரான்டு யாரு ஃபஸ்டு அப்டி ஜாலியா அவ்ளோதா சும்மா ஒண்ணு இல்ல இப்ப அவனு ஏ ச ஆ ஒரு அர ம நேரத்துக்கு அவ நம்மள பத்தி யோச்சுனுபோய்க யாரா இருப்பா யாரா இருப்பை கூட இருக்கதுங்களே ஸ்பைன் தெரியுமாடா அவுங்க அப்டின்னு எனக்கு தெரியாது ம் ம் தெரிமா என்னடா அவுங்கள்ட்ட அஞ்சு நிமிஷ பேஸ் இல்ல னா அவுங்க எப்பிடி போனுன்னு கேட்டாங்க எப்பிடி போனுன்னு கேட்டதுக் இல்லடா இவ்ளோ நேரோ பேசுன இல்லடா எப்பிடி போனுன்னு கேட்டாங்க இப்பிடி போனா கரெட்டா இருக்காது நீங்க எதுல வந்தீங்க எங்க இருந்து வந்தீங்க நீங்க இப்டி போறது கரெட்டா இருக்கா நீங்க இப்டி போனா கரெட்டா இருக்கு அப்டி சொன்னனா நா தி அவுங்க எங்கிட்ட வழி தான்டா கேட்டாங்க வலி கேட்டதுக்கே இவ்ளோ நேரோ பேசிருக்கே நா சும்மா அப்டியே ஜாலியா பேசிட்டு இருக்கே
எதோ ஒரு ஜாலியா ஒரு மூமெண்ட்டு தானே பே அ நெறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலா ஒரு அட்ரஸ் கூட தெரிஞ்சுக்கலா தெரியாத அட்ரஸ் கூட
ம் நம்ம கூட எது நா அது இல்லாம எதுவு இல்ல நம்ம ஓபனா பேசலா இருக்கிறது இதான் சொல்ட்டு மே பி அது மிஸ்டேக்காவு இருக்கலா கரெட்டாவு இருக்கலா என்ன தோணுதோ அத பேசிடுனு அவ்ளோதா
மொத்தத்துல ஒங்களோட இருக்க ஃப்ரண்ட்ஸ் ஆகட்டு ஒங்க ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டு ஒ நீங்க இருந்தீங்கன்னா அந்த இட ஜாலியா
ம் ஜாலியா இருக்கு பதட்டமா இருக்கு பயமா இருக்கு என்ன பண்ண போற அ எதுனா த்துருவா திடீர்னு ஒரு மணிக்கெல்லா ஐயோனு கத்தின்டு ஓட்ணு ஒர் டைம் கூல இருக்கல பதறிட்டா என்னடானா டேய் இன்னக்கி நம்மளுக்கு லீவுடான்னா டேய் ஞாயித்துக்கிழம எல்லா நாளு லீவு தான்டா அதுக்கு ஏன்டா கத்துன சாரிடா ஞாயித்துக்கிழமல எப்பவு லீவுல சேரி சேரி அ சந்தோஷ அதிகமானாவே நம்ப